ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ரொம்ப நல்லா இருக்கறே நீங்க எப்படி இருக்கிறீங்க
ஆஹ் நல்லா இருக்க வீட்டுல எல்லாரு எப்படி இருக்காங்க
ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கறாங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாரு எப்படி இருக்கிறாங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
ஓ செரி செரி இங்க செம மழ விழுக்குது அங்க கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு
இங்க கிளைமேட் நல்லா இருக்குநா கொஞ்சோ அவுட்
ஓ செரி செரி
ஆமா ஆமா அதனால நல்லா இருக்கு
ஓ செரி செரி செரி அப்ரோ எப்ப அடுத்த ஸ்கூல்லா ஸ்டார்ட் பண்றாங்க
ஜூன் போர்த் ஓபன் பண்ணிருக்காங்க ஸ்கூலு
ஓ செரி செரி செரி அதுக்குள்ள எல்லாத்தையு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான வேலைய பார்கக்கணு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ஓ செரி செரி இப்ப உள்ள டெக்னாலஜில எங்க இருந்தாலு இந்த வெயில்லா அடிக்குது அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு சொல்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இதுல அவங்க வச்சறாங்க ஆனா ஆன்லைன் கிளாஸ்ல்லா வச்சா நம்மளுக்கு தா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏனா குழந்தைங்க உட்காந்து படிக்க மாட்ட றாங்க அவங்க பக்கத்துலேயே நம்ம உட்காந்து இருக்க வேண்டியதா இருக்குது ஏ அவங்க ஹோ ஒர்க் என்னன்னு பாத்து நம்மதா கரெக்டா சொல்ல வேண்டியதா இருக்குது
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னா காலையில இப்ப ஸ்கூல் வச்சாங்கன்னா காலையில எழுந்திச்சு அவங்களோட ஆஹ் காலை கடன்கள் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு காலை டிஃபன் சாப்பிட்டு கிளம்புறாங்க கொஞ்சோ நீட்டாயி கிளம்புறாங்க ஆனா ஆன்லைன் கிளாஸ் வச்சா எந்திரிக்க க்கிறது லேட்டு பல்லு வளக்குறது லேட்டு சாப்புடுறது லேட்டு இல்லனா சாப்டாம கூட உட்காந்துகிட்டு எடையெடையில எனக்கு தண்ணிதா அதத்தா இதத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏங் கேக்ரிங்க அவங்களுக்கு பதிலா நம்ம அட்டன் பண்ற மாரிதா இருக்கு
ஆமா அது என்னமோ உண்மதா ஏனா முன்னாடி எல்லா முன்னாடி காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமேவு ஆஹ் நம்ம ஒரு அம்மி அம் அம்மியில அரைக்கிறதா இருக்கட்டு மாவாட்டுறதா இருக்கட்டு எல்லாமே வந்து அவங்க கை வச்சு செய்யறதா இருந்ச்சு இப்ப எல்லாமே மிஷின்ஸ் ஆயிருச்சு நம்மளோட வேலையு எந்த எடத்துல இருந்து எந்த வேலைய முடிக்கிற மாதிரி இப்ப எங்கேயுமே ஒரு பேங்க் போணுனா கூட பேங்க் கூட போ தேவல வீட்டுல இருந்தே ஆன்லைன் ஆப் மூலியமா எல்லாமே பண்னிறாங்க அப்படி இருக்கரனால எல்லா வேலையுமே கொஞ்சோ இப்பதைக்கு ஈஸியா இருக்குது இருந்தாலு இந்த கோழந்தைங்க கையில ஸ்மார்ட் போனுன்றது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமா தா இருக்குது ஏனா அதுக்குள்ள உட்காந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவ அவங்கள வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒன்னா இருக்குது இல்லையா அதனால தா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இதெல்லா வேண்டா நார்மல் ரெகுலர் கிளாஸஸ் வச்சாங்கன்னா நல்லா இருக்கூ அப்டின் சொல்ட்டு எதிர்பாக்கற
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்மா ஃபோன கையில இருந்தா வாங்கவே முடிய மாட்டேகுது ஸ்டர் எமெர்ஜென்சியா ஒரு கால் வந்தா கூட தரமாட்டேக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அவங்க கட் பண்ணி விட்டுறாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கால் கூட கட் பண்ணி விட்டுறாங்க நம வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல
இப்போ உள்ள சூழ்நில அப்படிதா இருக்குது அவங்கள சொல்லியு தப்புல்ல அந்த ஃபோன் வந்து அவங்கல அவ்லோ அடிக்ட் ஆகி வச்சிருக்குது அதனாலதா அவங்களோட மைண்ட் ஃபுல்லாமே அந்த போன்ல இருக்கறிறதுனால என்ன பண்றோன் தெரியாம அவங்களு பண்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி கரெக்ட் தா அதே மாரி நம்ம வந்து ஏ எல்லாமே என்ன சொல்றது அஹ் டிமெரிட்ஸ் மட்டு சொல்ல கூடாதுல்ல அதோட மெரிட்ஸையு சேத்துதானே சொல்லணு
ஆமா கண்டிப்பா எல் அததா நானே சொன்னனே டெக்னாலஜி வளந்ததுனால நம்ம எந்த எடத்துலருந்து எந்த வேளையும் பாக்க முடியிற பல ஸ்மார்ட் கேஜட்ஸ் இருந்தாலுமே அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் தான நானுமே சொன்ன நம்மளோட நேரத்த எவ்வளோ இது மிச்சப்படுத்தி தருது நம்மளோட எல்லா வேலைகளையுமே எளிதாக்கி தருது முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா மாவாட்டணு அப்படின்னு சொன்னா நைட்டே அத ஊற வச்சு காலைல எழுந்திரிச்சு அதை இது உரல்ல ஆட்டுறதுக்குள்ள அவங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் ஆனா நம்ம இப்ப ஈஸியா என்ன பண்றோம் ஊற வைக்கிறதோட சரி அடுத்து வந்து கிரைண்டர்ல போட்டோனா அதுவாட்ட ஆட்டிட்டு இருக்கு நம்ம இங்க சமையல் பண்றதா இருக்கட்டு சமையல் பண்றதுக்குமே அம்மியில அரைக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லா எந்த ஒரு வேலையு கிடையாது அ மிஸ் மிக்சில போட்ரலா அதுவுமே எல்லாமே எளிதாயிக்கிட்டே தான போகுது
கண்டிப்பா நீங்க சொன்ன ஓனோதா எனக்கு ஞாபகம் வந்துருக்கு மாவ ஆட்டனா மட்டு போதல இப்ப எல்லா பட்ட தட்டனா அதே நம்ம ஒரு பவுல்ல தட்டுறோனா அதே கொட்டிருது சரிங்களா அதே மாரி இப்ப வந்து மிக்சி ஒண்ணு வந்திருக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுமா ஆஹ் ஜூஸ் போடுமா மாவு பெசையுமா ஏ கேக்கீங்க இப்ப எல்லா அந்த டெக்னாலஜி தா அதிகமா இருக்கு
ஆமா கண்டிப்பா நானுமே அத பாத்த வெஜிடேபிள்ஸ் கூட கட் பண்ண தேவயில்ல அதுல வச்சோனா அதுவே கட் பண்ணி குடுத்துடுது ஒரு சுவிட்ச மட்டு ஆன் பண்ணா போது அது மாரி மாவு அதுக்குள்ள போட்டு தண்ணிய ஊத்தி உப்பு போட்டோனா அதுவே சப்பாத்தி மாவு பெனஞ்சி சப்பாத்தி கூட பண்ணி தந்துது சப்பாத்தி மே இப்ப றையாவே வந்திருக்குது எதுவுமே இன்னு பியூச்சர்லல்லா பாத்தீங்கன்னா ஒரு பட்டன போட்டோனா நம்மளுக்கு சாப்பாடே ரெடி ஆகி குடுத்துருமோ என்னமோ அந்த மாதிரி எல்லா டெக்னாலஜி வரப் போகுதா என்னன்னு தெரியல அது மாரி எ மெடிக்கல்ல மெடிக்கல் லைனுமே பாத்தீங்கன்னா நறையா இந்தம் பெனிஃபிட் வந்து அதுல இருக்குது இப்ப இருக்கிற டெக்னாலஜில முன்னாடில்லாம் போய் ஹாஸ்பிடல்ல போயி தான் சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அ எல்லாம் பண்ணணும் இப்ப எல்லாம் வீட்ல இருந்தே நம்ம ஃபோன்லயும் பண்ணிக்கிற மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்குது அதனால நம்ம ரெகுலரா போய் ம ஹாஸ் டல்லு செக் பண்ணும் செய்யணும்ன்றது இல்லாம அதுவும் போக அவுங்க வீட்டுக்கே வந்து சாம்பிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அது மாதிரிலாம் நறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்ப வந்துருச்சு இல்லையா
ஆமாம் ஆம ஆம ஆமாம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன்னா அ இப்போ வந்து எலக்ட்ரிக் குக்கர்ன்னு வந்திருக்கு சிஸ்டர் எப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல மட்டன்லாம் குக் ஆயிருது நம்ம ரெ ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் அது ரைஸ்லாம் ஃபைவ் மினிட்ஸில குக் ஆயிருது அதோட ஹீட் என்னன்னான்னா அ செ அதுவந்து செ செட் பண்ணி வெக்கணுமா இப்படி வந்து அந்த ஹீட் வந்து இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சோம்னா நம்ம எப்ப ஓபன் பண்றோமோ பத்து மண் நேரங் கழிச்சு ஓபன் பண்ணா அந்த ரைஸ் வந்து அதே மாதிரியே சூடா உதிரி உதிரியா வந்துருது நான் என் தங்கச்ச வீட்டுக்கு போனேன் ஆச்சரியமா இருந்துச்சு ச்சி
நானு அதையும் பாத்திருக்கேன் அத விட இப்ப் வ ப அட்வான்டேஜா என்ன வந்துருச்சுன்னா ஒரு ஒரு நாலு பாத்திரம் வெக்கிற மாதிரி ஒரே குக்கரா இருக்குது அதுல கீழ பாத்தீங்கன்னா நம்ம சாதம் வச்சுக்கலாம் அதுக்கு மேல பா்த்தீங்கன்னா அதுல ஒரு இதுல நம்மந்து சி சிக்கன் கிரேவிக்கு இல்ல எல்லாத்துக்கும் தேவையானத பெனஞ்சு அதுல வெச்சட்டோனா கிரேவி ஆயிருது ஒரு பாயில் பண்ண வேண்டிய ஐட்டம் அதுல வச்சுா பாயில்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ஆஹ் ஓகே ஓகே ஓகே
அதனால வந்து நம்மளுக்கு ரெம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒர் தனித்தனியா பண்ண வேண்டியது இல்லாம ஒரே சமயத்லே நம்ம எல்லா வேலையும் முடிச்சர்ற மாதிரி இருக்குது இல்லையா
ஆஹ் ஆமா ஆமா ஆமா
இப்பெல்லாம் நறையா என்ன சொல்றது உலஹோ எத நோக்கி போகுதுன்னே தெரியாம இருக்குது அது மாதிரி இப்ப ந முன்னாடில்லா விவசாயத்துக்கு ஏர் ஓட்டணும் அப்படின்னு சொன்னா அவங்களே மாட வச்சு அந்த ஏரு வெச்சு ஓட்டிட்டு போய் இப்ப ஈஸியா டிராக்ட்ரு அது வெச் ஏர் உழுதுட்டு போயிட்டே இருக்குறாங்க எவ்வளையோ நம்மளுக்கு இருந்த வேலை பளுவை எல்லாமே இந்த டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி இருக்குது அ நீங்க சொன்ன மாரி அதுல மெரிட்ஸு இருக்குது டிமெரிட்ஸு இருக்குது நம்ம அதுல உள்ள நல்லத மட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விட்டுட்டோனா அது எப் எப்பவுமே நம்மளுக்கு வந்து நல்லதாகி இருக்கும் ஆனா இப்ப உள்ள சிட்டுவேஷன்ல எல்லாரு என்ன எதிர்பாக்குறா அவுங்களுக்கு தேவையான பொழுதுல எது எது நடக்குது அப்டின்றத மட்டுந் தா யோசிக்றாங்க அது நல்லதா கெட்டதான்ரத யோசிக்காம ரெம்ப அடிக்ட் ஆகுறதுனால தா அந்த போன்ல போய் ரெம்ப வேரு அஹ் முகி நறைய ப்ரெச்சனைகள் வந்து இந்த போன் மூலியமாவே வருது உங்களுக்க நீங்க அத பத்தி ஏதாச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா
கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன்
ஏன்னா இப்ப உள்ள கொழந்தைங்க பாத்தீங்கன்னா நறையா பேர் அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி அந்த ஃபோன்ல வர்ற கேம்ல விளையாடுற மாதிரியோ இல்ல அந்த அப்டியே ஆக்சன் பண்ணி அதுக்கே அடிக்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நறைய வீடியோஸ்ல வந்து நா பாத்திருந்தே அதுனால் தா உங்ககிட்டயையு கேட்டே
ஆமா ஆமா நறைய அடிக்ட் ஆயிருக்காங்க அதே மாரி இப்ப நீங்க நறைய பாத்துருப்பீங்க சின்ன கொழந்தைங்களே நறைய டிக்டாக் பண்றாங்க பாத்துருக்கீங்களா இது யாரு ஃபோன்னு பாத்துதா ஒன்ன பாத்து ஒன்ன கத்துக்கிடுறாங்க அவுங்க இப்படி பண்றாங்கல்ல நானு இப்படி பண்றே அப்படின்னு டிக்டாக் எல்லா பண்ண ஆரம்பிச்சட்டாங்க இப்ப சின்ன கொழந்தைங்களே பாத்துருக்கீங்களா வீடியோல
ஆமா ஆனா அது வந்து ஒரு ப வ அவுங்கள பாத்து கத்துக்குறதுல வந்து தப்பு கெடையாது ஆஹ் அததா நா சொல்றன்ல நல்லத மட்டு எடுத்து பண்ணாங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் வந்து இதுல கெடையாது ஆனா நல்லத விட அவுங்களுக்கு தேவையில்லாததுதா நறைய இது வந்து அந்த ஃபோன்ல வ ரதுனால அத பாத்து கெட்டு போயிருவாங்களோன்ற ஒரு பயமு நம்மளுக்கு இருக்
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப என்ன சொல்றதுன்னா ஆஹ் ஒரு விதத்துல நன்மை இருந்தாலு அதிகமான தீயது இருக்கு நீங்க சொன்ன மாரி நல்லத மட்டும் ஏத்துக்கிடணு கெட்டத வந்து ஒமிட் பண்ணிரணு அதே மாரி கொழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல இது சரி இது தப் புனு தெரியாதுல நம்ம தா சொல்லிகுடுகணு செரிங்களா இப்போ வந்து நம்ம ந நறைய பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா கொழந்தைங்க ரொம்ப புடி மொபைல குடுத்துடுறாங்க அந்த பொ பசங்க என்ன பண்றாங்க என்ன மாரி கேம் விளாடுறாங்க என்ன மாரி வீடியோஸ் பாக்குறாங்க அதெல்லா வந்து பேரண்ட் வந்து பாக்றது கெடையாது இது வந்து என்னன்னா எப்போதுமே என்ன சொல்றது எல்லா சூழ்நிலையுமே அம் நல்லது கடையாது ஏன்னா ஒரு கேம் மோ டவுன்லோட் பண்றாங்கனா அந்த கேம் டமமோது எவ்ளோ வீடியோ வருது பாத்துருக்கீங்களா
ஆமா நானுமே பாத்திருக்கேன் ஏன்னா ஒரு இது நம்ம ஒரு வீடியோ மட்டு அந்த ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிட்டோ அப்டின் சொன்னா அது ரிலேட்டடா ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து வர்றதுனால அந்த குழந்தைங்களு இந்த கேம் விளையாடி பாப்போ அந்த கேம் விளையாடி பாப்போம்னு சொல்ட்டு எல்லாத்தையு டவுன்லோட் பண்ற மாதிரி ஆகிருது அ அவுங்க டவுன்லோட் பண்ணுறல ம நம்ம ஃபோன்ல இருக்க ஸ்டோரேஜு நறையா விஷயங்கள் வந்து அதுல என்ன நடக்குது ஹேக் பண்ற அளவுக்கு கூட அதுல ஏதாச்சு ஒரு ஆப்ஸ்ல்லா நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிர்து அது மாரிலா இருக்குறப்ப ரெம்பவே கொஞ்சோ பயமா இருக்கு கொழந்தைங்க ட கைல வந்து அந்த போன குடுக்குறதுக்கு அது மாரி இப்ப நறைய எடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அ ஒ போய் நம்ம படிக்க முடியாத ஒரு சுட்டுவேஷன்ல இருக்குரப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெம்பவே ஹெல்ப் ஃபுல்லா இருக்குது அத வந்து இவுங்க யூஸ் பண்ணி படிச்சிகிட்டாங்க அப்படின்னா நல்லாருக்கு இல்ல அத வ வந்து எதா ஆஹ் தப்பா யூஸ் பண்ற மாதிரி பண்ணாங்கன்னாாதான அவுங்களுக்கு அது அ தப்பா வந்து முடியுது
கண்டிப்பா அதுதா சொல்ற நீங்க சொன்னதுதா ஃபஸ்ட் ஒன் சொன்னீங்கல்ல அதுதான் நம்ம நல்லவிதுக்கு யூஸ் பண்ணா அது நல்லதே நடக்கு அது வந்து நம்ம தவறான வழியில யூஸ் பண்ணனா நம்ம தவறான வழில வந்து வழி நடத்திரு இந்து இந்த இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதுனா பேரண்ட் வந்து அதுக்கான வந்து பக் பக்கத்துலே ஆ என்ன பண்றாங்கன்னு பக்கத்துல இருக்க முடியாது ஆனா என்ன பண்றாங்க சொல்லி அடிக்கடி என்ன பண்ணலா வாட்ச் பண்ணலா ஓகேவா
நாம கண்டிப்பா அது நம்ப பண்ணிதா ஆகணு பண்ணல அப்டின் சொன்னா வந்து அவுங்க என்னவ சொல்றாங்க கேக்குறாங்க இல்ல என்ன யூனிட் நடத்துனாங்களா அப்டின் கேட்டா கூட அவுங்களுக்கு தெரியாமதா இருக்குது நம்ம அப்பப்ப வாட்ச் பண்ணிட்டு படிக்கிறாங்களா இல்லையா வேற எதுவு ஒன்னு ஆஹ் வ அந்த ஆன்லைன் கிளாஸ விட்டுட்டு வேற ஆப்குள்ள எத ஒனுலயு போய்ட்டாங்களான் செக் பண்றது நல்லது தான
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா சரி உங்கட்ட பேசுனது மாருக்கு நறைய இன்பமேஷன தெரிஞ்சுகிட்ட
ஓகே பாக்லா எனக் கொஞ்ச வேல இருக் து நா அப்பறமா கூப்புறே ஆ ஓ